ஹலோ
கிறீங்ளா
ஆஹ் கேக்குதுப்பா உங்ளுக் கேக்குதா
ஆஹ் கேக்கு கேக்குங்க
ஆஹ் எப்டி இருக்கீங்க நலாரு
ஆஹ் நல்லா இருக்கே நேத்தெல்லா டைமே இல்லைங்க பேசவே முடில
அப்டியா சேரி சேரி
சேர் நானு உங்ளுகு பிங் பண்ணுவோ செரி ஒர் டென் மினிட்ஸ் முட்ச்சுட்டு பண்ணலாம் பண்ணலாம் னு பண்ணேன் கால் அல்லே போய்டுச்சு
ஓ ஆ சோ நீங்குளு மெசேஜ் போடுறீங்க வந் வ நானு திருக்கா அப்புறதா நா பாத்ததுக்கப்புறு ரிப்ளே பண்ணா அப்புறு மறுவ்டி நீங்க ஒர்க்க போய்ருறீங்குளாட்டு இருன்ச்சு
நா கால்ல இருந்தே அதுகப் ப்றா அதுலே ரொம்பா நேர இழுத்து இழுத்து வேலையு செய்ய விட மாட்றானானுங்க கால்லே எட்த்திருக்கணு
ஓ
சார் நா நீங்க பண் ணமோது சே முடிற மாரியே இருக்குன் சொல்லி ஓர் டென் மினிட்ஸ்ல கூப்படுறேன் சொல்வ அதுக்கப்றோ என்னால கூப்டே முடில
சேர் சேர் நா இனிமேல் தான்கா சாப்புட்னோ கொஞ்ச நேரத்க் முன்னாடி தா எந்திர்ச்சோ இன்னைக்கு லீவ் இல்லையா சோப் ஆஹ் பாப்பாக்கு லீவு சோ அதனால கொஞ்சோ லேட் ட்டாதா எந்திரிச்சோ
உம் உம்
இப்ப அன்னால இப்போ அவுங்கப்பா டாடி கடைக்கி கூட்டிட்டு போறேன்னு கூட்டிட்டு போய்ட்டாங்க
அவருக்கும் லீவா இன்னைக்கி
போனோம்பா நேத்து கொஞ்சோ லேட் ஆயிடுச்சு வா அவுங்க அவுங்ளுக்கு மீட்டிங்னால நைட் ரொம்ப லேட்டா வந்தாரு சோ அதுனால மார்னிங் கொஞ்ச லேட்டா போயிட்டு லேட்டா போய்க்லா அ அதுனால செரி அவளுக்கு கு ஏதாவ்து ஸ்னாக்ஸ் வாங்கி குட்த்துட்டு போறேன்னு சொல்லிட்
ம் ம் குட்துட் சேரி சேரி உம் சே அதா அட்லீஸ்ட் காலேலியாச்சு ஒரு ரெண்டு கால் முடிப்போ ஒன்னு அப்டியே இருக்கா அது வேற முடியல எப்ப முடியிர்து
தான்
எ எனக்கு அந்த குரூப் இல்லீங்க அது டேட்டே எனக் தெரீல அத நா அஹ் ம்
எனக்கு வேற யாராவது பேசுறவுங்க சொன்னாதான் குரூப்லல்லா வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க என்ன சொல்லுவாங்கன்னா அஹ் செரி சீக்கிரம் பண்ணுங்க எப்ப வேணாலு எக்ஸிட் ஆய்ரு எக்ஸிட் ஆய்ரு கால் முடிஞ்சிரு அப்டீ சொல்லுவாங்க ஆமா ஒன் எய்ட் ட்டி செக்கண்ஸ்லே அதுவே இதுவாகு அப்பிடின்னுவாங்க அது உங்க கால் கணக்கோட கால்குலேட் பண்ணி உங்களக்கு அசைன் பண்ண டை அவுங்குளுக்கு அசைன் பண்ணி
சி முட்ச்சாலு முடிக்கலன்னாலு அந்த ஒன் எய்ட்டி இதுவு முடிஞ்சுருச்சுன்ற மாரி வரு
வரு கண்டிப்பா வரு நெறைய பேருக்கு இப்டிதா வருது
ஏன்னா எனக்கு லாஸ்ட்டு வீக் சண்டேலர்ந்தே இருக்கு மண்ட் சண்டேவோ மண்டேலர்ந்தோ வந்துச்சு
சண்டே வரைக்குந்தா அப்ப இருந்தா இருக்கு மாக்சிம் ஒன் வீக்கு தா அது இருக்குது நான் ட்ரை பண்ணப்போவே அப்டிதா இருந்துச்சு
ஓகே உம் உம் இப்ப நம்ம பா பேசுறது எதுவுமே இதுவே இன்ஃபர்மேஷனே குடுக்க மாட்டேந்தே அப்ப எப்பிடி தெரியும் நமக்கு
அஹ் ஆஹ் அதுதான்ப்பா ஏதோ என் நெட்வொர்க் இஷ்யூவா இல்ல அவங்க சைடு் இஷ்யூவான்னு தெரியலே பட் ஆனா எ எனக்கு ஏதோ ஒரு எய்ட்டி ருப் பீஸ் வந்திருக்கு அந்த என்னோட அந்த நம்பர்ல இருந்து ஏதோ ப்ராசஸ் ஆயி வந்திருக்கா என்னன்னு தெரியல அது நான் செக் பண்ணணும் போயிட்டு ஏன்னா யார் ஆரம்பிச்சாங்க என்னன்னு தெரியல அது போயிட்டு அஹ் ஜீ பே ல செக் பண்ணணும் அது யார் இது பண்ணிருக்காங்க அப்பிடின்ட்டு
ஓகே உம்
அப்புறம் இந்த நம்பருக்கு தான் இன்னும் அந்த ஜீ பே நம்பர் குடுக்கறதுக்கான ஆப்ஷனே காமிக்காவது மாதிரி ஆயிடுச்சு
ம் உம்
அதுதான் அவர்கிட்ட கேக்கணும் அது என்ன பதில் அவர் இப்ப ஏதோ மஹ் அவருக்கு மெசேஜ் போட்டிருந்தேன் எனக்கு இது காலியா ஆப்ஷன் குடு காலியா தான் பேச சொல்லி காலர் ஆப்ஷன் குடுக்கல
ஓகே ஓகே இல்ல உங்களுக்கு வந்ததுல இருந்தே அந்த நம்பருக்கு குடுக்கலையா ஓஹ்
அந்த நம்பருக்கு இருக்குப்பா அதுல ஆப் ஆப் ஜீரோ போயிடுச்சு எனக்கு ரீசெட்டும் பண்ணி குடுக்கல அதுல அதுக்கப்புறோ என்ன ஆயிடுச்சுன்னா என்னால காலும் பண்ண முட்ல காலி யாவு வரும்னார் எதுவுமே வரல அதுல
ம் ம்
சேரி சொல்லிட்டு நெறைய பேரு எல்லாரும் ந அஞ்சு நம்பர் வெச் ச்சுல்லா கூட பேசுறாங்கப்பா அதுல்லா தெரியாம பேசிக்கிணும்
ம்
அப்புறம் நானு என் ஃப்ரெண்டு கிட்ட இந்த மாரி அவர்டே குடுத்தருக்கிட்ட கேட்டேன் எனக்கு அந்த நம்பர் ஃபுல்லா வேஸ்ட்டா போயிடுச்சி இ நா என்ன பண்றது அப்டி சொல்லி கேட்டேன் சேரிங்க இன்னொரு நம்பர் வந்து உங்குள்கிட்ட செகண்ட் நம்பர் இருந்தாலோ இல்ல வீட்ல யாராவோ ஒருத்தர் நம்பர வெச்சு நீங்க வந்துட் பேசிக்கோங்க இன்னும் ரெண்ட் நாள்ல முஞ்சுருல்ல அப்புடின்னு சொல்லி அப்ப சொன்னாரு அப்போ போய் அவர்ட்ட மிஸ் சேஜ் போட்டு இந்த நம்பர் மே ஃப்ரெண்ட்டு ஓபன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி நான் அவர்ட்ட சொன்னே ஐயோ இதுல வேற பேசக் கூடாதுப்பா வேற ச நா ஒரு பஸ்னல் கால்ல அதுல அப்பறொ சொல்ற ஏன்னா இது வர ஆ இல்ல மிஷின் ஆடிட் ப ஆடிட் பண்ணா ம மேனுவலா வேற பண்றாங்களா ஆ
சே சே நம்ம வேற ஏதாவ் பேசுவோ நம்ம அப்றொ அதுல பேசு
ஆ அது பேஸ்னாதா பாய்ன்ட்ஸ் வருது
ம் ம் ஆமா ஆமா அனால அவ்ங்க அந்த இதுவெல்லா கேட்டுட்டுதா அந்த பாய்ண்ட்ஸு மேபி இது பண்ணுவாங்க போல
ஆ
எதுனா இது மாரி வெச்சு ஆப் மாரி வெச்சு அதுல என்ன இது போ ட்ராக் பண்றாங்களோ என்னவோ
அங்க இதுலா ஒர்த்துல இது ஆப் ப்ரமோட் பண்றாங்களோ என்னமோ தெர்ல அப்டிதா இருக்கு அன்னக்கி
ஆமாமா ப்ரமோட் பண்றத்தா இந்த மாரில்லா பண்றாங்க போல பட் நீங்க அதுக்கு முன்ன வேற எதோ ஒர்க்கெல்லா இவ்ங்களோடதுல பண்ணன் சொன்னீங்கல்ல
ஆமா ஆமா
ம் இப்ப ஒவ்வொரு முறையு அது இன்ன மாரி ஒர்க்குன்றது உங்கள் எப்டி தெரியு யார்னா சொன்னதா தெரிமா
இல்ல ஆமா அதுல இருக்றவங்க வந்து அப்டே டீம் வேற் டீமுக்கு மாறுவாங்கல்ல
ஆமா
புதுசு புதுசா கொண்டு வருவாங்க இது ஒரு புது ப்ராஜெக்ட் வந்துருக்கு அதுல யாரு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கீங்கன்னு அப்டியே அந்த ப்ராஜெக்ட் செய்யற எல்லாரும் க்ரூப்ல சைன் பண்ணுவாங்க அப்டி தெரிஞ்சதுதா இவங்க நெறையா இந்த மாரி வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ப்ராஜெக்ட் சின்னசின்னதா எடுக்குறாங்க
ம் ம் ம்
அதுல அந்த மாரி இதுதா நானே எனக்கு மூணு மாசோ வேஸ்ட்டா போயிடுச்சுப்பா நா மார் ச்சுல அந்த இது முடி மார்ச்சுக்கு முன்னாடியே முடிச்சேன் மார்ச் ஏப்ரல் மே அ இந்த ஜூன்ல வந்துதா எனக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி மூணு மாசம் வந்து நானு அந்த குரூப்ல இருந்து எக்ஸிட் ஆயிட்டே எனக்கு ஒர்க் இல்லாம் சும்மாதா இரு இல்ல ஆனா இது அப்பவே ட்ரைனிங் வந்துது ட்ரான்ஸ்க்ரிப்ஷன்னு அது கொஞ்சொ வேற மாதிரி ருந்துதா அது காண்டா இருக்குன் சொல்லிட்டு நா வேணான் சொல்லி முடிவு பண்ட்டு இருந்தே அப்பறோம் பாத்தா மறுடியு எ ஃப்ரெண்டு ல்லா இல்ல இது நல்லாதா இருக்குன்றாங்கடி அப்டி சொல்ட்டு மறுபடி ஜாய்ன் பண்லா சொல்லி பண்ணாங்க
ம் ம் ம் செரி செரி அதா கேட்டே எப்டி தெரியுதுன்றதல்லா
ஆ அப்டியே அந்த அந்த ஃப்ரெண்ஸுங்க லிங்க் இருந்துதுன்னா அவுங்க வேற ஜாப் அப்டியே இதுல இருந்து வருதுன்னா அப்டே நமக்கு சொல்றே சொல்றத் தா
சொன்னாங்க இந்த மாரி இருக்கு அந்த மாரி இருக்குன் சொன்னா தெரியு
ஆ சில பேர் எதுமே சொல்லவே இல்லப்பா இதுக் நா ஒர்க் பண்ணெ பாத்திங்களா அவுங்க யாருமே சொல்லவே இல்ல நா எ ஃப்ரெண்டுங்கல்லா நாங்கல்லா ஜாய்ன் பண்ணோ பாருங்க அவங்க மூல அவங்களுக்கு அவங்க கூட இன்னோர்த்தி ஃப்ரெண்டுங்க மூலியமா அப்டியேதா ஜாய்ன் பண்ணவங்ளே தா அப்டியே அடுத்தடுத்து ஜாய்ன் ஆய்ட்டோ பட் அந்த ப்ராஜெக்ட்ல கூட ஒர்க் பண்ணவங்கல்லா வாயே தொறக்ல அதுல இருந்தாங்க நா போய் கேட்டே அ இதுல நீங்க இருக்கீங்களே முச்டீங்ளா அப்டி சொல்லி கேட் டே ஏன்னா யாரு ஒரு சில பேர் அப்டிதா பா இருக்குறாங்க வாயே தொர
இல்ல அந்த மார் சொல்லால்ல அதுல போய் என்ன இருக்கு ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றதுல
அதுல அவுங்க பேசி அவ்ங்க சம்பாருச்சுக்க போறாங்க ஒன் காசு
அதுதா சொல்றே அவ்ங்க அவ்ங்க பே இல்ல அவ்ங் அவ்க ஏன் பண்ண போறாங்க என்ன சும்மா இருக்கது ஏதாவது ஒன்னு பண்ணணு டு
அந்த மாரி ஒரு இல்ல அந்த மாரி ஒரு எண்ணமே அவ்ங்கள்க்கு வரமாட்டேங்குது பாருங்க என் நா வந்து எ நெறைய பேருக்கு சொ ரெஃபர் பண்ணே அதுக் முன்னாடி இதுக்கு அவுங்கல்லா என்னா பண்ட்டாங்னா இல்ல இ தல்லா வந்து ஃப்ராடா இருக்க போது இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்டி சொல்ட்டாங்க பா அப்டி சொல்றவங்கள ஒன்னு பண்ண முடியாது நம்ளால சோ நம்பளுக்கு என்னனா வீட்ல அவுங்களே சும்மா இருக்காங்களே
அதாவது ஒர்த்த ஒர்த்த தெருஞ்சு பண்றாங்கன்னா தைரிமா பண்லா என்ன
நா அந் மாரி நா வந்து ஆல்ரெடி இதுலயு ஒர்க் பண்ணே இதாருக்குனா அப்றோ சில பேர்ல இல்ல வேனா எதா ப்ராப்ளம் ஆய்ச்சுனா வீட்ல இஷ்யூவாய்டு அப்டி இப்டின் நென்ச்சாங்க சே அ அது ஒன்னு ப்ரச்சன இல்ல நா சொல்ட்டே ஒங்களுக்கு ஓகேனா நீங்க அதுல ஒர்க் பண்ணுங்க ஏனா ஒரு மணி வருதுல வீட்ல சும்மா இருக்கறதுக்கு ஆ நா அதா சொன்னே இந்த மாரி சொல்லிட்டு அவுங்களுக் விருப்பொ இல்லனா கூட பரவால்ல சில பேருக்கு வந்து இது ஒரு வேள காசு கெடைக்கிறது ஒரு பெஸ்ட்டா இதுவா கூட இருக்கு வீட்டு செலவுக் கூட ஆகு அதுனால நா ட்ரை பண்ணுவே எனக்கு தெருஞ்ச அளவுக்கு சொல்லுவே அவங்க வேணா இன்டரெஸ்ட் இல்லன்ட்டாங்கனா ஓகே இன்ட்ரெஸ்ட் இரு கம்முனு ஜாய்ன் பண்ணுவாங்க அப்பற ரெண்டு முணு நாலுல போயற்றாங்க அவுங்க அவுங்க வேலய பாக்கற்துகே சரியா இருக்குது செட் ஆக மாட்டேங்குது சோ அதுனால நமக்கு நமக்கு என்னனா யார்டயுமே எதுமே சொல்லாம இருக்கறதுக்கு சொல்லுவோ அவ அதுக்கப்பறோ அவுங்களுடய விருப்போ அவுங்க அத பண்ற பண்றாங்களோ பண்ணலயோ அந்த மாதிரி
கரெக்ட்டு தா நம்மளால தெரிஞ்சதே ஏதாது சொல்லுவோ அதுக்கு மேல அவுங்களோட இஷ்டம் தான அவுங்க எடுத்து பண்றதும் ஆக்சுவலி எனக்கு எங்க அக்கா சொன்னா ஆனா எனக்கே ரொம்ப டைம் இல்லன் தா நா அவகிட்ட சொன்னெ ஃபஸ்ட்டு ஏ ஒண்ணு இல்லடி நீ சும்மா கொஞ்ச நேரோ எப்ப ஃப்ரீயா இருக்க டைம்ல ஒரு ரெண்டு கால் மூணு கால் கூட பேசுடீ சும்மா ட்ரை பண்ணிப்பாரு அப்டின் தா சொன்னா சேரி அதுக்கப்பறந் தா நா என்ன பண்ணே சேரி ஓகே அப்டின் சொல்லி ட்ரை பண்ணா டூடேஸ் பண்ணா அதுக்கப்றோ எனக்கே பண்றதுக்கு ரொம்ப டைம் இல்லாம போய்ச்சு அதுக்கப்றோ திரும்பியு
அதா நெறைய பேர் சொல்லுவாங்க அமோண்ட்டு வந்ததுக்கு அப்பறோ தா இதுல எறங்குவாங்க இன்ட்ரஸ்ட்டா அப்டினுவாங்க
அ
அமோண்ட்டு வந்ததுக்கு அப்றோ தா இன்னு இன்ட்ரஸ்டா எறங்குவாங்க
உம் சரி நானும் என்ன பண்ணேன் சரி பாப்போம் சரி பண்ணதை பண்ணி விட்ருவோம் சரி ரெண்டு மூணு நாள் பேசுவோம் பார்க்வோம் அப்படின்னு சொல்லி ஆஹ சரி நானுமே கண்டினியூ பண்ணேன் ஏன்னா ஒரு ரெண்டு மூணு ஜாப் எனக்கும் சொன்னாங்க இந்த வொர்க் ஆமா ஆமா அததான் சொன்னாங்க நம்ம யாருக்குன்னா தெரிஞ்சவங்க கேடக்குறவங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு தான் ஆச்சலாம்
ஆஹ் ஆஹ்
இந்த மாதிரி காலிங் மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி ஓபனிங் இருந்தா கால் பண்ணி சொல்லணும் அந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க அந்த மாதிரி எல்லாம் யாரும் நிறைய பேர் விரும்ப மாட்டாங்களே
ஆஹ் அதல்ல ஃப்ரீயா இருக்காங்க
அஹ் ஃப்ரீயா இருக்கங்க பேசுவாங்க நாம ஃபேமிலி எல்லாம் வச்சுட்டு இருக்கங்க அவங்களுக்கு என்னாலும் இருக்க முடியாதுல்ல அப்படின்னு நானும் விட்டுட்டேன்
அதுவும் அனியா இப்ப புல் டே ஒர்க் குடுக்குற மாதிரி குடுக்குறாங்க
உஹம்
அது ஒரு சின்ன கொஞ்சம் பார்ட் டைம் ஒர்க்கா குடுத்தா பரவாயில்ல ஆஹ் ஃபுல் டே வொர்க் சொல்லிகொடுத்தா
உம்
அது பண்றது ரொம்ப கஷ்டம்
உம் உம் ஆஹ் சரி நானும் விட்டுட்டேன்
கேக்குதா பேசுறது
ஹலோ
ஆஹ் கேக்குதா
ஆஹ் கேக்குது கேக்குது உங்க கேக்குது இல்ல
ஆஹ் இப்ப கேக்குது கொஞ்ச நேரம் அப்படி சைலண்டா இருந்த மாதிரி இருந்துச்சு
அப்படிங்களா
ஆஹ் அதான் நெட்வொர்க் இஸ்யூ இருந்து அதுதான் எனக்கு இன்னும் பேமெண்ட்ஸ் உள்ள போகவே மாட்டேங்குதுப்ப கேட்டா நெட்ஒர்க் வந்து சரிப்பா இருது நான் வைப் வைஃபை யும் கனெக்ட் பண்ணி பாத்துட்டேன் ஏன் டேட்டாவும் கனெக்ட் பண்ணி பாத்துட்டேன்
உம்
எது போனாலும் உள்ள போகமாட்டேங்குது அதுவா அதுக்காக தோணுச்சுனாதான் உள்ள போகுும்
உம் உம் உம் உ
அது என்ன மாதிரி உள்ள ிமண்ட் போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களன் அது மாதிர நீ எப்போ நல்லா சரியகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா காசு வந்துடும்
இப்ப நான் ஒரு டைம் போட்டிருக்கேன் ஒரு டைம் எனக்கு வந்தோ வந்துச்சு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அது மதல்லாம் வந்துருமா ஓகே ஓகே ஆனா நம்மளால் பாார்கக்க முடியல மேபி அது அவங்களுக்கு இது நமக்கு
ஆஹ் அதுதான் இப்பயும் இப்பயே வந்து புதுசா ஓபன் பண்ணாங்க செட் பண்ணாம இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்குெல்லாம் இன்னும் ப்ராப்ளமா இருக்கும் காச எல்லாம் வந்து பேய் போட்டாதான் வரும்
போயிட்டு தான் அலோவ பண்ணது போல அந்த யுபிஐ கூட பேமெண்ட்டது
அப்பியா
ஆமா நான் ஃபர்ஸ்ட்ட் இனிஷியலா ஒரு த்ரீ ஃோர் டேஸ் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆஹ் பேசுற லிமிட் அது எப்படி வச்சுன்னு தெரியில நா ஒருத்த டேஸ் ட்ரை பண்ணி பார்த்து என் அதது அலோ பண்ணல ஆட் பண்ணுவே அதுக்கப்பறமு ஒரு கொஞ்ச ம்
பேசறதுக்க